ஹலோ ம் சவுண்ட் கேக்குதாப்பா
ஆ கேக்குது எப்டி இருக்கீங்க
அ நல்லா இருக்கே நீங் நீங்க
ஆ நல்லாருக்கே என்ன பண்றீங்க
அ சமையல் செய்ய போறே
சேரி சேரி உங்களுக்கு எப்டி இனிப்பு ரொம்ப பிடிக்குமா இல்ல காரமா ரொம்ப பிடிக்குமா
இங்க ஸ்பைசி தாப்பா இனிப்பெல்லா பிடிக்கவே பிடிக்காது
அ எனக்கு நல்லா கார சாரமா இருக்கனு
காரோ எவ்ளோ குடுத்தாலு சாப்டுவே இனிப்பு சுத் த்தமா புடிக்காது
பிடிக்கு இ கார சாப்ட்டு இனிப்பு பிடிக்க பிடிக்கு
அம்
ஆ போனா எனக்கு நா மக இனிப்ப விட நல்லா காரசாரமா நல்லா நீங்க சொல்ற மாரி எவ்ளோ காரமா இருந்தாலு எனக்கு ரொம்ப சாப்ட பிடிக்கு
பிடிக்கு ம்
நேத்து சண்டே எப்டி போச்சு உங்க வீட்ல எப்டி பிஸியா போச்சா எப்டி போச்சு
அ சண் சண்டேனாலே கொஞ்ச பிஸியாதா போவு காலைல கொஞ்ச லேட்டாவே எழ்ஞ்சு போணு ஒரு ஒரு பதினோரு மணி ஆயிடுச்சி இன்னக்கி எஞ்சிக்கிறத்துக்கே ஏனா நைட்டு் கொஞ்ச லேட்டா தூங்குவோ கொஞ்ச படோல்லா பாத்துட்டு டி வி ல அதனால கொஞ்ச காலைல லேட்டா எஞ்சிக்கிறது நைட்டு வந்து ஃபங்க்ஷன் இருக்கிறதால மத்தியானோ சிம்பிளா செஞ்சுட்டே ம் ஃபங்க்ஷன் போனோ நைட்டு ம் ஃபங்க்ஷன்ல பரோட்டா இடியாப்பம் சிக்கன் கிரேவி அது வச்சாங்க அது வந்து இதுப்பா வளக்காப்பு ஃபங்க்ஷன்
பரவால்ல வளகாப்புல நல்லா ஏனா வளகாப்புனாலே இந்த வெரைட்டி ரைஸ் தான போடுவாங்க
இல்ல எங்க இதுல நெறைய மோஸ்ட்லி நான்வெஜ் தா போடுவாங்க அது ம் நா இது நைட் டைமா இருக்கறதால பரோட் டா இடியாப்பம்
ம் நா ஹா
உங்க இதுல வெறு வெஜ்ஜுதா போடுவாங்களா பேபி ஷவருக்கு
ஆ பேபி ஷவருக்கு தாங்க அதா அந்த வெரைட்டி ரைஸ் தா போடுவாங்க தேங்கா சாத மாங்கா சாதம புளி சாத லெமன் சாத
ம் எல்லா சாதமு போடுவாங்களா
ஆ ஏழு வக சாதோ அஞ்சு இல்லன்னா ஏழு வக சாதோ இருக்கு
இல்ல வர்றவங்களுக்கு அதுதா போடுவாங்கலா எப்டி
ஆமா வரவங்க எல்லாருக்கு அதேதா
அதேதா போனதில்ல இதுவரைக்கு பேபி ஷோவர் பங்கஷனுக்கு இந்த மாரி பண்ணாங்க
லெமன் சாதோ போடுவாங்க தேங்கா சாதோ மங்கா சாதோ மங்கா சா சீசன்ஸா மாங்கா கண்டிப்பா அப்றோ ஒரு தக்காளி சாதோ புதினா சாதோ
எல்லாத்துலயு கொஞ்சோ கொஞ்சோ வெப்பாங்க
ஆமா அதுவே ஒரு ஒரு கரண்டி வெச்சா நெறய வரு இல்லயா அதுக்கப்றோ ஒரு பொரியலு ஒரு ஸ்வீட் டு ஒரு வட இருக்கு
ம்
அதுவே நெறய இருக்கு
ஓகே ஓகே அத மாரி சாப்ட நல்லா இருக்கு கொஞ்ச கொஞ்ச எல்லாத்து வேற வேற டேஸ்ட் இருக்குல்ல அது
ஆமா அது அதுதா நல்லா இருக்கு
ஓகே ஓகே
கொஞ்சோ மாங்கா சாதோ கொஞ்சோ லெமன் சாதோ தேங்கா சாதோ டிஃப்ரெண்டா இருக்கு ஒரே சாப்பாடு சாப்ட டிஃப்ரெண்ட்டா இருக்கு இல்லயா அதுதா ஒரு புளிப்பு இருக்கு ஒரு காரோ இருக்கு அந்த மாரி இருக்கு
ஸ்வீட் வெப்பாங்களா
ஆ ஒரு ஸ்வீட் கண்டிப்பா இருக்கு ஒரு ஸ்வீட் இருக்கு ஒரு ஸ்வீட் இருக்கு ஒரு வட இருக்கு
ம்
மாரி இருக்கு
உங்க இதுல எப்டி செய்வாங்க அந்த வளாகாப்பு ஃபங்ஷன் கொஞ்சோ சொல்லுங்க
வளகாப்பு ஃபங்க்ஷன் ஆ ஆ ஏ சில சமயோ ஏழா மாசத்துலயு செய்வாங்க ஒன்போதாம் மாசத்துலயு செய்வா வாங்க
ம்
தா ஏழாவது மாசோ இந்தாத மாரி பாக்கறப்ப இந்த வேப்பாள இருக்கில்லயா
ஆமா
இந்த வேப்பல குச்சி இருக்கு இல்லயா
ம்
அந்த குச்சி தா ஃபஸ்ட்டு வளச்சி அத சு த்தி ஃபஸ்ட்டு அதுதா வளையலா போடுவாங்க
ஓ அப்டியா
ஆமா வளையலா போட்டு சாமியில்லா கும்பிட்டு டிரெஸ் எல்லா பண்ணிட்டு
ஆ
சேர்ல் உக்கார வெப்பாங்க
ஆ
அதுக்கப்றோ எல்லாரு வந்து நலங்கு வெப்பாங்க மஞ்சளு ச மஞ்சள் வெக்க மாட் டாங்க சந்தனோ குங்குமோ அந்த பன்னீரு இது வெக்கிறதாந்தா வெப்பாங்க சில சில இதுல அவுங்கவுங்க ஃபார்மாலிட்டி என்ன இருக்கோ அத ஃபாலோ பண்ணுவாங்க சில பேரு இந்த அம் ஒரல்லா த தள்ளி போடுவாங்க அப்றோ கீழ குனிய வச்சு எதோ ஒன்னு பண்ணுவாங்க அப்புல்லா நாங்க எதுவு பண்றதுல்ல கோயிலுக்கு போயிட்டு சாமி கும்புட்டு சேர்ல ஒக்காரவச்சு ஃபஸ்ட் டு வந்து அந்த வேப்பல வளையல்தா ஃபஸ்ட்டு போடுவாங்க
ஏன் அந்த மாதிரி
அது என்னா சொல்றது அது ஒரு ஒரு ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் வைபுக்காக எதும் வந்து சீக்கிரோ வந்து வராதுன்றதுக்காக ஒரு நல்ல ப போடுவாங்க
அது கழண்டு விலாதா அது குச்சிதான ஜஸ்ட்டு அ அது கழண்டா ஒண்ணுல்ல அதுக்கப்றோ
அது வந்துரு அது ஃபங்க்ஷன் வரையு இருக்கு
ஓகே ஓகே ஓகேங் ரெண்டு கைலயு போடுவாங்க
ஆமா ரெண்டு கைலயு ஃபஸ்ட்டு அதுதா போடுவாங்க அதுக்கப்பறோ வரவுங்க எல்லாரு நலங்கு நலங்குன் சொல்லுவோ அ சந்தன குங்குமோ வச்சுட்டு பூ தூவு வாழ்த் திட்டு அ கைல எல்லாரு வளையல் போட்டு போட்டு போட்டு விடுவாங்க
அது எதோ ஊட்ட மாட்டாங்ளா ஸ்வீட்டு எது ஊட்ட மாட்டாங்ளா
சில பேரு ஊட்டுவாங்க சில பேரு வந்து ஸ்வீட் ஊட்டுவாங்க அந்த ரைஸே கூட ஊட்டுவாங்க
ம்
சில பேரு எது வீட் ஊட்ட மாட்டாங்க வளையல் மட்டு போட்டு உட்டு வருவாங்க
அ சேரி சேரி அதுக்கப்பற அவுங்க அம்மா வீட்டுக்கு போய்டுவாங்கல்ல அவுங்க
ஆமா அவுங்க அம்மா வீட்டுக்கு போவாங்க அவுங்குளுக்கு அ போவாங்க
ம் ம் ம் சேரிங்க செரிங்க எங்க இதுலயு அதா பண்ணுவாங்க
அ
ஃபஸ்ட்டு நீங்க சொன்ன அந்த இது மட்டு இல்ல அந்த வேப்பல குச்சி சொல்றீங்கள்ள
ஆ ஆ ஆ
அது மட்டு இல்ல மத்ததா அதே மாரிதா செய்வாங்க ஆனா வெரைட்டி ரைஸ் லா இல்ல சும்மா கொஞ்ச செஞ்சி எடுத்துட்டு வருவாங்க ஃபார்மாலிட்டிக்கினு சின்னச் சின்ன பாக் ஸ்ல கொண்டு வருவாங்க அவ்ளோதா
அது எதனாலனா அச்சும்மா அவுங்குளுக் கு அப்புடி புளிப்பா சாப்புன்னுன் தோணு காரமா சாப்புன்னு அந் மாரி அவுங்குளுக்கு தோணுமேன்றதுனால அது மாரி பண்ணி அத அப்டியே ப பழக்கமாயிடுச்சு
அது அப்டியே பழக்கமாயிடிச்சு எல்லாரு ஒருத்தருப்பன்னா அப்டியேல ம்
உப்பு சாப்புட அப்ப பிடிக்காது காரமா சாப்புட பிடிக்கு சில பேருக்கு வந்து புளிப்பு சாப்புட பிடிக்கு அந்த மாரி ஒரு அது சிலப்பேருக்கு இந்த பருப்பு ஸ்மெல் பிடிக்காது சிலப்பேருக்கு இந்த குக்கர்ல் பருப்பு வச்சா புடிக்காது அந்த ஸ்மெல் பிடிக்காது
ஆமா ஆமாங்
சிலப்பேருக்கு வந்து அந்த சமயத்துல நான்வெஜ் ஸ்மெல்லே பிடிக்காது அ சில பேருக்கு என்ன சொல்றது
அந்த அரிசி அரிசி கொதிக்கிற தண்ணி கூட அந்த வச
அரிசி கொதிக்கிற தண்ணி அரிசி கழுவுற தண்ணி
அ அந்த ஸ்மெல்லா ரொம்ப இரிட்டேட்டிங்கா இருக்கூ அந்த டைம்ல
ஆமாங்க பட் ஆனா எனக்கு அப்டி எது தோணல நா நார்மலதா இருந்த எனக்கு வாமிட் கூட வர்ல
வாமிட் வருமே
எனக்கு வாமிட்டு வரவே இல்ல சொல்லுவா மயக்கோ வருது தல சுத்து அது எதுவுமே இல்ல
அதெல்லா இல்ல ஆனா வாமிட் யூஷ்வலா எல்லாருக்கு வரு
எனக்கு வர்ல எனக்கு வாமிட்டுன்னா எனக்கு தெரிஞ்சு இந்த ப்ரெஷ் பண்றப்போ ஒரு மாரி இருக்கு அது தவர வேற எனக் எனக்கு எந்த இதிலு அது வந்ததே இல்ல வாமிட்டே
ம் இல்ல ஒரு கொழந்தைக்கு வந்தா இன்னொரு கொழந்தைக்கு இருக்காதுன்னுவாங்க
ரெண்டு பேருக்குமே இல்ல எனக்கு
ஒரு ஒருத்தங்ளுக்கு ரெண்டு பேருக்கு கொழந்த பொறக்கற பொறக்குற வரைக்கு கூட வாமிட் பண்ணிட்டே இருப்பாங்க எங்க வீட்ல அப்டிதா ஒருத்தவங்க கொழந்த பொறக்குற வரைக்கு கூட வாமிட் வாமிட் பண்ணிட்டே இருந்தாங்க
ஓ
அ நாளைக்கு கொழந்த பொறக்குதுன்னா அப்பதா ஸ்டாப் ஆய்ச்சே அவுங்களுடைய வாமிட்டே அப்டி கூட பாத்துறுக்கே நானு
ஆமா சில பேர் அந்த ஜெனிட்டிக்கு இப்ப நம்ப அம்மா அவுங்களுக்கு அப்றோ மாரி இப்ப எங்களுக்கு அந்த மாரி எதுவு வந்ததா இல்ல
ம் ம்
அனாலு வாமிட்டு பெருசா வர்ல
எப்பா அ நல்லதுதா அது வந்தா ரொம்ப கஷ்டோ அது சாப்டமுடியாது மென்னு
பெருசா எனக்கு வாமிட் அந்த மாரி எதுவு வந்ததில்ல நல்லபடியா போச்சு ஆனா என்னன்னா ரெண்டு எனக்கு சி செக்க்ஷன்
கேட்டுச்சா
நல்லா வாக்கிங் போனோ நல்லா எக்ஸசைஸ்லா பண்ண
ம்
ம் வர்ல
அது ஒவ்வொருத்தங்க ஒடம்பு எப்டி இருக்கோ அந்த மாரி நெனைக்கிற
நீங்க எப்டி இந்த ஹெல்த் கான்ஷியஷா இருப்பீங்ளா ஃபிசிக்கல் ஃபிட்னஸா இருக்கணுனு நெனைப் பீங்ளா
அப்டிலா இல்லப்பா நம்மளுக்கு வீட்டு வேலையே கரெக்ட்டா இருக்கே எங்க அது வேற தனியா பண்ணிட்டு நம்ம பண்றதே பிசிக்கல் ஆக்டிவிட்டி தானே எல்லாமே மார்க்கேட் பொறுமையா அதே வாக்கிங்கு பசங்க காலையில எஞ்சி லஞ்ச்சு செய்றது அது செய்றது துணி தொவைக்றது அத காய போட்றது வீட்டுலியே எனக் பத்து வாட்டி நடக்குறோ அதுவே பெரிய வாக்கிங் நம்பள்க்கு ரூம்க்கு கிச் சன்க்கு அதுக்கே எத்தன வாட்டி அலையுறோ தெரிமா
ஆ ஆம்
அது ஆச ஆனா இதெல்லா அந்த மாரி பண்ணணு வாக்கிங் போணு ஜிம்முக்கு போணு ஒடம்பு ஃபிட்டா இருக்குணு ஒரு ரெண்டு நாள் நல்லா இதா பண்ணுவோ அதுனால கூட கொஞ்ச இதாய்டுது நீங்க இருப்பீங்ளா அந்த மாரி
நா சும்மா அ வாக்கிங்குன்னு அதுக்குன்னு டைமு ஸ்பெண்ட் பண்ண மாட்டே முடிஞ்சளவு நடப்பே போ பண்ணுவே ஏ பசங்கள கூப்புட போவே இல்லியா அப்ப அந்த வேன் வர வரையு சும்மா ஏ நிக்கணுன் நடப்பே
ம் செரிங்க செரிங்க
அந்த மாரி பண்ணுவே நானு
உங்க வீட்ல எதுனா எக்சைஸ் பண்ணுவீங்ளா
வீட்டில் பெருசா அ எக்ஸசைஸ்னா சும்மா ஜம்ப் பண்ணுவே
ம்
ஒர்க் அப்பு குனுஞ்சு குனுஞ்சு கால தொட்றது
ஓகே
அந்த மாரிதா நீங்க எதா புக்ஸ் எல்லா படிக்க பிடிக்குமா
புக்ஸ்லா படிப் இப்ப எங்கப்பா புக்ஸ் எல்லா ஒன்னு கெடைக்கற்தில்ல எல்லா ஃபோன்லே வந்துர்ச்சில்யா
ஆமா
கத மாரி இருந்தா தா ரொம்ப புடிக்கு கத படிப்பே
செரி
ம்
ம்
மத்த படி எதனா வீடியோஸ் பாக்கும்போது ஒரு இதா இருக்கு இந்த எக்ஸசைஸ் பண்ணனு ஓ இது பண்ணா மொகோ இந்த மாரி ஆகுமா வயிறு இந்த மாரி ஆகுன் சொல்லி அது பாக்கம்போது ஒரு எனர்ஜி கெடைக்கு அது ஒரு ரெண்டு நாள் செஞ்ச பெறகு அதுக்கப் றோ நம்ளுக்கே இதாய்டு மறந்துருது அதுவா ஐயயோ இது பண்ணனுமே அப்டின்தா ஞாபகோ வருது அது கண்ட்டினியூஸா
அது நம்பளுக்கு நெறயா கமிட்மெண்ட்ருக்கா ஃபஸ்ட்டு எந்திரிச்சோன்னே நம்ம எதா பண்ணுன் நெனைப்போ ஆனா அதுக் முன்னாடி டைம பாத்தீங்கனா சோர் பண்ணு கொழம் பண்ணு ஸ்கூல்க் டைம் ஆகுது அந்த வேல இருக்கு அப்டியே மைண்ட் டைவட் ஆய்டுது
ம் அதுக்கப்றோ மத்யானோ மத்யானோ லன்ச் செய்ணுமே எந்த வீட்ல மத்யானோ வந்து சாப்ட்டு போவாங்க இவுங்க
ஆ
அதனால நா காலைல அவ்ளோ இதா செய்யற்தில்ல பசங்கள்க்கு வந்து டிஃபன், லன்ச் எல்லா செய்றதுண்டு
ஆ
மத்யானோ போய் மார்க்கெட் போய்ட்டு வந்து அது செய்றது நைட்டுக்கா மறுபடியு இது மாரி செய்றது இதுலே டைம் போய்ருது நம்மள்க்கு ஆ டைம் இதுலே போய்ருது மத்யானோ கொஞ் நேரோ தூங்குறோ அதுக் கொஞ் நேர செல் பாக்குறோ அதுலே டைம் போய்ருது பாதி
உண்ம தா அதுக்கப்றோ பசங்க வந்தட்றாங்க திரும்போ அப்டியே தொடர்ந்து செஞ்சதே செஞ்ச மார்
ம் ம் அத் அதுதா விடியறது தெரியில இருட்றது தெரியில அதே டக்குனு விடியிது அது இருட்டிகிட்டு மறுபடி கால்ல அதே ரொட்டீன் போய்ட்டே இருக்கு நம்மள்க்கு ம் வருவாங் நாங்க அவுட்டேஷ ஸ்னாக்ஸ் எதுனா செய்ணு நைட்டு வருவாங்க என்ன லஞ்சு செஞ்ச செய்ணு நாளைக்கு என்ன சமைக்றது பெட்ல படுத்ட்டே ஏதயோ யோசிக்கிறது காலையில எதுவு சிம்பிளா இருக்கு செஞ்சி அனுப்றதுக்கு என்ன ப்ரிப்பர் பண்ணி வைக்கலா நைட்டு இதேதா யோசனையா ஓடு
ஆமா கரெக்ட்டு தா கீர வாங்குனா கீர உருவி வைக்கணு இன்னைக்கு இது பண்ண நாளைக்கு என்ன பண்ணணும்னு யோசன
யோசன அதேதா சமக்றதே பெரிய டாஸ்கா இருக்கு நம்ளுக்கு
ஆமா ஆம்